ஹலோ
ஹலோ கேக்குதா ஆ தோழர்
கா
ஹலோ
கேக்குதா இப்ப
ஆ ஆ சாப்டியா
சாப் ட ப்ரோ சாப்ட தோச
தோசையா
ஆ
ஆ என்ன மா இப்யே மழ பெய்து நாளைக் கார கொயம்பு
தெரிலடா கால்லருந்து கொஞ்சோ வெயில் அச்சுனே இருந்து கிளைமேட் அப்டே சேஞ்ஜாயி சேஞ்ஜாயி அப்டே மழ வர ஆரம்பிச்சிச்சி
ம் சைட்ல எந்த வேலயு இல்லையா பா
ஆ
கைல எந்த வேலயு இல்லியா
டேய் நா போய்ட்டு வெயில்ல முஷ்ட்டு வந்த போய்ட்டு வேல வா
வேல்யு முச்சுட்டு வன்டியா எல்லா வேலயு
முடிச்சிட்டு பன்னெண்டு மணிக்குள்ள வந்த
பன்னெண்டு மணி தா வீட்டுக்கே வந்யா
ம் ப பதினொன்ற ஒன்ற வா
கால்ல சாப்பாடே அதா சாப்பட்ற
நல்லா சாப்பாடு ஆ இல்ல இல்ல வீட்டுக்கு வந்து சாப்டோ உன்னோட்டு கழணிக் போய்ட்டு முஷ்ட்டு அகத் வந்து கொண்ணாந்து சாப்ட
ஓஹோ நா இந்த மய எப்போ நிக்கும்
இப்ப இல்லயே நாங்ளாது கேட்ரிங் ஒன்னுப் நாங்ளாது கேட்ரிங் ஒன்னுப் போனோ
கேட்ரிங் போனீங்களா
அ போன இப்போ
இப்ப போனுமா
வர சொல்
இந்த மய்லியா போ போறீங்கா
உஹம்
குரூப்ல இத பத்தி மெசேஜே பண்லே நீங்கா
ஆ கம்மியா தாண்டா கூப்டுதாங்க அஞ்சே பேரு தான்டா
ம் யார் கூப்டது அ திவாவா
வேணுகோபால்
ஒ எங்க
கூட்ரோடு
கூட்ரோடா யார் யார் போறீங்கோ
ஹலோ
நேத்து பாத்தியா டா டேய் நேத்து ஃபுல்லாவே மூணு மூணுமே இந்தியாவ தண்டா மேட்சு நடந்தது டேய்
என்ன தா
ஆமா
மூணுமே
மூணு இந்தியா மேட்ச என்ன நடந்துது நேத்து மட்டு
ஆ இன்னிகா
இருந்திக்கலு இல்ல
இனி ஊர் மேட்ச் கூட இல்லையா
ம் ஹும் இந்தியாவுக்கு மேட்ச் இல்ல ஆனா கிரிக்கெட் உமன்ஸ் வேர்ல்டு கப் போயிருங்கது
நைட்டு போமா மேட்சா உமன்ஸுகா
இப்ப போய்ந்தனா இத
இப்ப போயனுக்குதா
ஆமா நம்மளுக்கு இல்ல இப்பசதர்னோ இந்த மாரி ஆஃப் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அந்த மாதி ஒரு மேட்சு
அவ்
நேத்த மல உ பல சிலை இதுக்குள்ளே வடா அதெல்லா ஒன்னு ஆகாட இப்ப தா ஷாட்டே பண்ணிருக்காங்க உமன்ஸ் க்ரிக்கெட்டு
அந்தா இப்ப யார் டாப்லக்காரா
இப்போ வந்து இந்தியா தா லீட் இருக்குது மொத்த இதுல வந்து ரெண்டு டீம் ஏ ஏ குரூப் ஏ குரூப் பினு இருக்கு
ம்
குரூப் ஏ ல வந்து ரெண்டு டீம் செலக்ட் பண்ணாங்கோ குரூப் பீல வந்து ரெண்டு டீம் செலக்ட் பண்ணாங்கோ அந்த டீம்ல இருந்துது ரண்டு டிவை பண்ணி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு யார் ஜெய்றாங்ளோ அப்டியே ஸ்ட்ரைட்டா ஃபைனலு அந்த டீம்லயாவது இந்த டீம்லயாவ அது ஜெஷ் தன ஃபைனலு ஏழு டீம் உள்ளவந் யாராவது ஒருத்தர்தாரனு மேல போயிடுவாங்கோ மேல இருந்து அங்க இருந்து ஸ்ட்டைட்டா இங்க வந்து ஃபைனல் மேச் நடக்கு லா முடிச்சுப் ஃபஸ்ட் டூ மன்த் சதா மச்சுேப்பாங்க பெரு
உமன்ஸ் யார் ஜெய்சகரா
அ சி பி
உமன்ஸ்ல ஆர் சி பி தா ஜெய்ச்சிர்காங்க
ஆ சி ப உ உமன் சது ரெண்டு கப்பு உமன்ஸ் ரெண்டு கப்பு அடிச்சுட்டாங்க ஆமா மிச்ச ரண்டு கப்பு ஆ சி பி ஆமா
உம்ப்பைங்களா
சி எஸ் கே நெக்ஸ்ட் இயர்ல இருந்து உமன்ஸ் கிரிக்கெட் டெவலப் பண்ண போராங்களா
ஓஹோ சி சி எஸ் கே எத்தனை கப்பு அச்சிவச்சுக்குது
அப்ரோ சீ ய ஸ்கே இப்பதா உள்ளே வரபோது உமன்ஸ்ல
புரில உள்ளியே ஓ சி எஸ் கே இப்பதா டீமே வரபோதா
உம்மா உமன் சில உமன் சில இப்பதா ப்ளேஸே குடுத்தாங்க
ஓஹோ
ம்
அப்ப எப்டி ஐ பி எல்எல்லாம் எல்லா டீமுவரும்ந்தனே ஆ ஏ சி ய ஸ்க்கே மட்டுல்லனா
ஐ பி எல் எல்லா எல்லா டீமுதனே உமன்ஸ்ல அவ்ளவு இல்ல உமன்ஸ் வந்து அவ்வளவு பிளேயர் இல்லல்ல அதனால இந்த மாதிரி ஸ்பான்சர் ஸ்பான்சர் பணத்த ஆல் இல்ல சோ அதா சீ ய ஸ்க்கே ஃப்ரண்ட் வீட்ல வந்து நாங்க பண்றோம்ன்னு சொல்லிக்கிறாங்க இந்தாட்டி நெக்ஸ்ட் இயர்ல இருந்து பண்ணனு
கம்பத்தி சி எஸ் கே
அதுல பரவால சேஸ் பண்ணுவோ பாதாட்ட வேண்டாதா
அத்தர்வர்ஷசமா கப்படிப்போமா
ம் வாய்ப்பு இருக்கு பாக்கலா மினி ஆ மினி ஆக்ஷன்ல எத்தன ப்ளேயருடுவாங்கன்னு தெர்ல
அடத்து வர்ஷோ டோனி வருவானா
தோனி இல்ல ப்ரோ தோனி எத பார இல்ல டவுட் எத பார்த்ததா நினைக்குர
ம் ஆ ஃபோன் வருது பாருங்க
எப்டி தெர்து
இங்க வைப்ரட் ஆவுதே
அவ்ள் தூர வந்தனா ஃபோன் வந்த வைப்ரட்ட ஆவும்
அப்டியா ஆ ஆமமா வத்து நவீன் ஒருத்த பண்றா
கேட்ரிங்ல்ல ஃபோன் கஸ்ட்மர்
ம் யாரு பேச நீ அவன் கிட்ட பேசனியா அவன் கிட்ட பேசினானா ஆமா
நா அவகிட்ட பேசன
இப்ப அவ உங்கிட்ட பேசனுமா
நாங்க வந்து ஃபோன் போட்டா போமாட்டேங்கதா
நவினுக்கா
ஆமா பக் இஷயூ அது ஏதோ
ஆ எனக்கும் அப்டி தா ஆச்சி
ஆ அதா சொன்ன ஒரு பத்து நிமிஷம் களிச்சி நா ஓனக்கு பண்றே அடுத்து வேணா போட்டுப்பாத்தா போதும்ன்னு
நீ ஆமா நீ என்னா பண்ணு இப்ப பண்ணி பாரு சொன்ன வந்துச்ச
நா ஒண்ணும் பண்ல இப்ப அந்த ஆப்ல கம்முனு கம்முனு இருந்தே அப்டியே வந்துச்சு அதுல வந்து அனதர் ஒன் காலிங் ஒண்ணு வந்துச்சு உந்துல
ஆ
இப்ப நா வந்து மொத்தத தள்ளி வுட்டு ஃபஸ்ட் இந்த அந்த ஆப் உள்ள போனே
ஓ அதன அப்டேட அப்டேட் கேட்டுச்சு எனக்கு அப்டேட் பண்ணுவே ண தான
அப்டேட் வந் நா கூட அப்டேட் கேட்டுச்சு பண்ட்ட ஆனா
ஆ ஏதோ ஒன்றரை ஜிபில அப்டேட் எது கேட்டுச்ச இந்த ஆப்ல
ம் ஓரந்தக்கு அ ஆ நல்லா ஆப் தா
அ
இன்னிக்கு எப்டி போச்சு இன்னிக்கு நாளு
இன்னிக்கு நாளு எப்டி போச்சுன்னே தெர்ல கால காத்தால இருந்து அப்டியே ஒரு பன்னிரெண்டு மணிநேரம் போச்சு அதுக்கு அடுத்தது மூவி பாத்தே எல்பிடபிள்யூன்னு ஒரு மூவி சீரிஸ் பாத்தே
ஆ
சீரிஸ் பார்த்து முடிச்டே நூறு எபிசோடு
கா
மூவி தெரியல ஏதுனா வந்தா பாத்து ஏத்தனும்
உம் கருப்பு படம் எல்லாம் பாத்துட்டல
கருப்பு மூவி பார்த்துட்டேன்
புதுசாக பிளாஸ்டன்னு ஏதோ படம் வந்துக்குது
சச்சிக்க வேரல ஒன்னும்
உம்
செரி வந்தா ஏத்திருவேன்
படம் தான் சொல்லு ஏத்தி விடு வந்து எனக்கு
ஆனா போன் என்னவுதுதானா
ஆஹ்
போன் என்ன வதுட்டே உனக்கு ஏதா
அதான் அந்த நோட்டிபிகேஷன் மாதிரி வந்தது இப்ப இருந்தானாம்
ஆஹ் தெரியல எனக்கு இதுதன்னு இருந்தா போனுக்கு
உன் போன் கிர்ன்னு வந்து தா என்ன போன் தான்டா கிர்ன்னுகிது அப்புறம்
அஹ் ஏய் நான்ந்த நம்ம ஒக்குக்கு போனம பார்த்தியா நைன் நைன் ஹண்ட்ரடு் அதுக்கேகது அண்ணா ஃபோன் பண்ணி
கேக்கணும்
ஏழுண்டா போன் நம்பருக்கு தர ஆஹ
ஆஹ் ஆயிட்ட இருக்கு
உம் புதன் கிழம சொன்னது வியாழகிழம ஆயிச்சுட
உம் நன குரூப்லைய நமன ந ஒய்பி செம்பேடு குரூப்ல போட்டு வேணா விட்டா
உஹம் தேட்டு விட்டுரு ஆ போட்டு விட்டுருன் நமள போட்டு விட்டுரு இ இத மணி தட் பாய்ஸ் அப்படியினு அடுச்சூடு உம்ந்தச பத்த போ
உம் அப்பறோ இங்க வந்து காலேஜ்ல வெறு வெறுப்பா போச்சு எனக்கு
தர் எப்டிபோச்சு இன்னக்கி காலே ஜு என்னா
வெறுப்பா போச்சு கரெக்டா நா கூட்றவ்ல வந்து எறங்குறண்ணா பஸ் ஸுலந்தா செரியான மழ கூட்டுரோட்ல
எப்படா இங்கயே லேட்டா தான்டா வன்ச்சு
அதா சம்ம மழ நனயா ப நஞ்சு செம்மயா தொப்பயா நஞ்சுட்டே நஞ்சுட்டு ப அப்புறமா பஸ் வந்தது பஸ்ல ஏறி ந அப்டியே நஞ்சபடிய அப்டியே பஸ் ஏறி வ வந்து பாலமேட்ல எறங்குரே பாலமேட்ல ஒரு சொட்டு மய கூட பேயல காஞ்சி போயிது எடொல்லா பாலமேட்ல
ஆமாணே அதா மப்
எறங்கினு நின்னுக்குறே அவ்ள்தா அப்பதா மய வந்துனுக்கிது அப்டியே அங்கந்து ஸ்டீபகனு மய வந்துனுக்குது
அப்ப நீ மய இட்னு வந்துகுற அங்கந்து
ம்
இட்னு வந்து கூட்ரோட்ல வுட்டுக்குற
ஆ அப்பறமாதா பா பால்மேடு வந்த ஒட்னே அப்டியே செம்மேடு வன்ட்டுக்குது
டு எங்க பிரேம் எங்க பிரேமுன்னு
இப்பதான வந்தது மய இவன் னாள் மய வர்லதானா
ம்ஹும் வரவேல்ல
கால்லந்தே மழ வர்லயா
கால்லந்து வர்லடா கால்ல வெயில் ஜாஸ்திதான வேட்றாப்பா ஒரு மணி ரெண்டு மணி வரயு
ம்
ஆ
இப்பதா மய வந்துதா ஆ
மய வந்து எப்பதா இந்த வெயில்ல தாங்குவோன் நென்ச்சோ
கேட்ரிங் எப்ப போனா
போனா ஒரு அஞ்சாறு மணி போவோ
அஞ்சாறு மணிக்கா ஆ பிரியாணி பிரியாணி கேட்ரிங்கா
ம் பிரியாணிதா நெனக்கிறே போன தா தெரியு
ஓ பிரியாணினா ‌ஒங்களுக் ஜாலிதா முன்னூறா முன்னூத்தம்பதா
ஆ த்ரீ ஃபிஃப்டி முன்னூத்தி அம்பது
பெட்ரோல் காசல்லா
பெட்ரோல் காசுல்லா கெடையாது கூட்ரோட்டுக்கு தர மாட்டாங்களே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு குத்தா டிவைட் பண்ணி எத்துக்க வேண்தா பெட்ரோல் காசு சேர் சேர் நா கேட்ரிங் போயிட்டு வந்து பண்றே சேரி